ஆ எப்டி வச்சீர்கிங்க
ஆ நல்லா ருக்கேன்டா நீ எப்டி இருக்க
நல்லார்க்கே
அப்றோ என்ன விசேஷொ வீட்ல
வீட்லியா ஒன்னு இல்லக்கா எல்லாருக்கு லீவிட்டாங்க அதுதா விஸ்
அதுவே பெரிய விசேஷந் தா எல்லாத்துக்கு லீவ் விட்டாலே அதுவே வந்து நல்லா ஜெ ஜென்ருக்கு
ஆமா திருவிழா மாரி இருக்கு எல்லாரு ஊருக்கு வந்துருக்கோ ஊர்ல வந்து திருவிழால்லா நடக்குது ஆ அதுனால எல்லாரு ஊர்ல இருக்கொங்க உங்க ஊர்ல திருவிழால்லா முடிஞ்சுசுங்ளா
ஆ எங்க ஊர்ல திருவிழா முடிஞ்சது ஒரு மாசோ ரெண்டு மாசோ முன்னாடியே முடிஞ்சது ம் எங்க ஊர்ல வந்து அஞ்சு நாள் நடக்கு திருவிழா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு விஷய ஷமா ம் ஒரு நாள் அக்னி சட்டி எடுக்குறது அது பாத்தீங்னா தூரமா ருக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கு அங்கிருந்து எடுத்துட்டு வரணு ம் எல்லாமே வந்து எல்லாமே வந்து நைட்ல தா ருக்கு விசேஷமே எல்லாமே நைட்ல தா ர்க்கு
ஆ அப்பதா நல்லாருக்கு இல்லிங்ளா
நல்லார்க்கு பகல் எல்லாருமே வேலைக்கு போயிருவாங்க அப்டி எல்லா நைட்ல தா ஆறு மணிக்கு மேலேதா விசேஷனாவே இருக்கு
ம் எங்க ஊர்ல வந்து இப்பதா பூப்பல்லாக் எடுப்பாங்க அது ஒரு ரெண்டு நாள் போவு அதுவு நீங்க சொன்ன மாதிரி வெடிகால் காலையில தா போய் பார்க்க முடியு இங்கருந்து கொஞ்சோ தூரமா போன்னு தூரமா போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட இருந்து போன்னு போயிட்டு அங்க போய் பாக்கன்னு ஒரு ஒரு வாரோ ஒன்னொண்ணு வரோ ஃபர்ஸ்ட் அது வரும்ங்களா ஆ அது வந்து நெறைய ஊர்லந்து எல்லா ஒரு பத்து பதுனஞ்சி கிட்ட வ கூட்டிட்டு வருவாங்க நல்லா சாம்பியல்லா அலங்கார பண்ணிட்டு கூட்டிட்டு வருவாங்க நல்லா இருக்கு பாக்கறதுக்கு நல்லா இருக்கு அது அப்பறோ ஆ இந்த வாரோ வந்து குலதெய்வ கோவில்ல பூஜ பண்ணுவோ அது எப்டி நடக் கோனா நம்ம பங்காளிங்க அவங்கல்லா மட்டு பூஜ பண்ணுவோ பூஜ பண்ணிட்டு அ மத்தவங்கல்லா கூப்டுவாங்க வெளிய ஆளுங்கல்லா கூப்டுவாங்க ரொம்ப நாளோல்லொட தெரியாதவங்க அதுக்கப்பறோ பாப்பா இல்லாதவங்க அப்பறோ எதனா ரொம்ப வேண்டுதல் வச்சிருந்தா பசங்களுக்காக வேண்டுதல் வைப்பாங்க ரொம்ப உடம்பு சரியாம இருக் க்காங்க அது மாதிரல்லா இருக்குல அவங்கல்லா கூப்டுவாங்க வந்து நீங்க வேண்டிக்கோங்க இந்த வருஷோ நீங்க வேண்டிக்கன்னா அடுத்த வருஷோ உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க சாமிக்கு எதனா செய்யன்னு அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு நெறைய பேரு கூப்டுவாங்க ரே அது இப்பதாம் முடிஞ்சது எங்களுக்கெல்லா போன வாரந்தா முடிஞ்சது அது அது இப்பதா எங்க பாப்பால்லா பாக்குறாங்க ஆமா இப்பதா எங்க பாப்பாக்கு தெரியுது அந்த விஷயம்ல அது மாதிரல்லா என்னன்னு சொல்லிட்டு புதுசா பாக்குற மாதிரி பாக்குறா ஏ தம்பி வந் து அவனுக்கு நல்லா ஜாலியா இருக்கு மத்தது நெறைய நெறைய பேர் பாக்குறதுக்கு யார் கூப்ட்டாலு ஓடிடுறாங்க அவளுக்கு வந்து புதுசா இருக்கு இதுமதிரல்லா பண்றாங்க இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சு இல்லைங்களா கொஞ்சோ பெரிய புள்ளையா ஆயிட்டா நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவளுக்கு இப்ப ஜாலியா இருக்கு அ இங்க போறோ அங்க போறோ நம்ம வீட்டுல இல்ல வெளியே போறோ அவ்வளோ தா
ஆ ஆமா ஆமா அதுவே அவங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷ தா இங்க வந்து தீ மிதிப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரு ஊருக்குள்ள த சின்ன கோவில் தா ஆனா இதுக்கோவந்து ஒரு நூறு பேராவது தீமிதிப்பாங்க அந்த என்ன வீட்டுக்கு ஒருத்தராவது அந்த மாதிரி நெறைய பேர் அங்க அந்த மாதிரில்லா இருக்கா தீமிதி
ஆ அங்கயு இருக்குங்கா அது வந்து என்னன்னா அது இன்னோ ரெண்டு வாரோ கழிச்சு அது மாதிரி நடக்கு அங்க என்னனா நீங்க சொன்ன மாதிரி ஆ ஒரு தீ அ தீமிதி திருவிழா அது மாதிரி நடக்கு அதுக்கப்பறோ ஒரு நாள் பூஜ ஒரு நாள் இது மாதிரிதா பல்லக் எடுத்துட்டு வருவாங்க அப்பறோ இந்த தேர் வரு தேரு எடுத்துட்டு வருவாங்க பல்லக்கு எடுத்துட்டு வருவாங்க அது மாதிரி அது ஒரு அஞ்சு நாள் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் நடக்கு அது அப்போ பாட்டு கச்சேரி அது மாதிரில்லா நடக்கும் நாடகல்லா போடுவாங்க அந்தகா அப்பல்லல்லா எப்டி போட்டா அது வந்து எங்க மாமியார் வீட்டாண்ட போடுவாங்க அது கொஞ்சோ பக்கா அ கிராமோ அது அங்க போடுவாங்க அங்க வந்து பத்து நாள் நடக்கு அந்த திருவிழா பத்து நாள் ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு நாள் நடக்கு ஒரு ஒரு நாளு எல்லாரையு கூ அ அந்த கூட்டம் போடுறதுக்கே பெரிய ஆர்ப்பாட்டமா அந்த பெரிய பெரிய ட்ரம் எல்லா வச்சு போடுவாங்க டிரம்சல்லா தெரு தெருவா அடிச்சுட்டு வந்து அது மாதிரி பெருசு பெருசா வச்சுட்டு வாங்க வெச்சு அதுவரைக்கு அந்த அந்த
ம் இங்கேயு அப்டிதா மாவிளக்கு எடுப்பாங்க அப்புறோ அடுத்த நாள் பொங்கல் அதே மாரி பொங்கல் அன்னைக்கு நைட்டு பாத்தோனா இந்த மாரி நீ சொல்ற மாரி ஏதாவது நிகழ்ச்சி இருக்கு அதுதா வந் ந்து எல்லாத்துக்கு அ கடைசியா பாத்து என்ஜாய் பண்ணி க்குனு அதோட முடிஞ்சுது திருவிழா முடிஞ்சுது
ஆ ம் அப்போ அப்போல்லா நீங்க அப்போல்லா அப்டி இருக்காது பொங்கல் அப்ப சொல்றீங்களா
ஆமா பொங்கலப்போ ம்
பொங்கல் அப்போ வந்து மாடு மட்டும்தா விடுவாங்க ஆனா அப்பயு அதுக்குள்ள வந்து ஸ்கூல் எல்லா தொறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஊ ஊருக்கு போயிடுவோ அப்ப எங்களால அது பாக்கவே முடியாது
அதா அதா இல்ல இது வந்து திருவிழால நடக்கிறது பொங்கல் வந்து பொங்கலுக்கு அப்புறோ நமக்கு கரெக்டா அதா இருக்கும் ஒரு நாலு அஞ்சு நாள் தா லீவ் இருக்கும்
ஆமா ஆமா அப்ப இரு கோவல்லா வல்ல அப்ப டைம்ல வீட்டுல சாமி கும்புறது அதுவே சரியா போயிடு இல்லீங்களா ஆமா வெளிய எல்லா எங்கயு போ முடியாது கரெக்டா அந்த நாலு நாளுமே வீடலயே தா போய்டுவாங்க அப்புறமா திருவிழா மாரி வெப்பாங்க ஆம்மா அப்புறோ திருவிழா மாரி வெப்பாங்க பட் அப்பயுமே வந்து நம்மளால போக முடியாது இல்லைங்களா அங்க அ ஸ்கூல் அதுக்குள்ள ஸ்கூல் தொறந்துருவங்க அது மூணு நாள் நால் நாள் நடக்கு நம்மளால ஒரு ஒரு நாள் கூட போ முடியாதுங்க கரெக்ட்டா அவ்ங்க நடுல வேற வெப்பாங்க நாலு நாள் எங்கிருந்து கொழந்தைய லீவ் போட்டு போறதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோங்க
ஆமா ஆமாங்க இங்க அப்புற நாங்க லோக்கல்ல தா இருக்கோமா அதனால அந்த மாரி மாடுபிடி விளையாட்டு எல்லா பாக்க போ மாட்டோ சும்மா வீட்டுக்கு பொங்கல்னு ஒரு நாலஞ்சு நாள் லீவுனா நம்ம கிளீன் பண்றதுலயே ரெண்டு நாள் போயிரு அப்புறோ பொங்கலு ஆஹ
ஆமா அதுக்கு முன்னாடி வரே கிளீன் பண்ணிட்டு தா இருப்போ மந்த் அ மாசம் மாசம் கிளீன் பண்ணிட்டு தா இருக்கோ அது ஒரு பொங்கல் கிளீன் பொங்கலுக்கு கிளீன் பண்றது அது ஒரு தனி பொங்கலுக்குன்னு தனியா கி ஆ மொத்த மேல இருந்து எல்லா எடுப்பாங்க அதெல்லா ஒரு பெரிய தலவலிங்க
ஆமா இப்ப எ பசங்க வந்து என் பசங்க வந்து பசிக்குது அப்டின்னா நா சாப்பாடு போட்டு வெக்கிறேன்னு சொல்லுவே இல்ல இல்ல எனக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பசிக்குது அப்டிபாங்க அந்த மாரி இது பொங்கலுக்கு கிளீன் பண்றோ அப்டின்னு சொல்லி பண்ணாதா நமக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கு
ஆமா எம்பொண்ணு அப்பதா சா குழுவ நீங்க சொன்ன மாரி கரெக்டா அப்ப மா எனக்கு ரெண்டு தோச போதுமான்னு சொல்லுவா அப்புறம் பாத்தா ஒரு அரை மணி நேரத்துலயே மா பசிக்குதுமா அதே தோசைதா இருக்கு போ இல்லமா இது வேற பசி அது ஸ்நாக்ஸ் இது ஸ்நாக்ஸ் டைம் அது வந்து சாப்பாடு டைம் சாப்பாடு டைம்லா சா படுதா போகல அப்டின்னுன்வா அதுவு அவங்க கெடைகுற ஸ்நாக்ஸ் தா வது இப்போ ஐஸ்கிரீமு இது அது எல்லா வேணு அப்டின்வா எங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் வந்து இங்கிருந்து மோஸ்டா வாங்கி தரமாட்டோ பட் இருந்தாலு இப் இப்ப எல்லாரு வந்துட்டதனால ஒரே சந்தோஷோ தாங்க முடில யார் வந்தாலு வந்து வாங்கி குடுத்துர்றாங்க ஆமா யார்னா ஒருத்தர் வெளிய போறாங்களா சரி பாப்பாதான ஒரு ஒரு நாள் தான இங்க கொஞ்ச நாள் தானேஇருக்க போறா அப்டின்னு சொல்லிட்டு எல்லா வாங்கி குடுத்துட்றாங்க
ஆ ஆமா இது வெயில் காலங்காட்டியு நமக்கு ஒண்ணு தெரிவிக்கிறது இல்ல ஐஸ்கிரீம் சாப்ட்டாலு ஜூஸ் குடிச்சாலு பனிக்காலமா இருந்தாதா உடனே சளி புடிச்சுக்கு வேண்டா அ தோ அவுங்கள மறுபடியு ஒரு வாரோ பாத்துக்கணு
ஆமா அம்மா வீட்டுல வேற இருக்கோமா அதனால வந்து அதட்டவு முடியாது கொஞ்சோ கொரைவா ல ஒசத்தி பேஸ் இருந்தாலும அவுங்க ரெண்டுபேர் நம்மள திட்டுவாங்க கொழந்தைய ஏ எப்பபாத்தாலு திட்டிட்டே இருக்க மெரட் மெரட்டக்கூட முடியாது கண்ணு அசைக்க முடியாது நாங்க இப்பயு நா கேப்பே எங்கெல்லா அப்டிதானம்ப ஆ மெரட்டி மெரட்டி தான வளத்தீங்க அப்படின் சொல்லிட்ட அது அப்போ பட் இப்ப இருக்க பசங்கள எல்லா அப்டில்லா வளக்கக் கூடாதுன்னு எனக்கே திரிப்பி ப்டி அட்வைஸ் சொல்லுவாங்க ஆ ரொம்பச்சின் நம்ப சின்ன புள்ளையா இருக்கம் போது அ நம்ம சின்ன புள்ளையா இருக்கும் போது நம்பதா இது பண்ணோ இப்பயு நம்மதா அடிவாங்றோ
ஆமா அது வந்து அம்மா வீட்டுது செல்லோ அது அவுங்க வந்து அவுங்களோட கண்ட்ரோலுக்கு வந்தர்றாங்க நம்மல்லா வந்து அவுங்க இருக்கும் பொழுது மெரட்ட முடியாது ம்
இப்பியும் அப்டிதா இருக்காங்க ரெண்டு பேருமே இப்பியு அப்டி தா இருக்காங்க இப்ப ஆனா கொஞ்சோ கொஞ்சோ எங்க அப் அப்பா புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு இல்ல
அவுங்க பண்றது கரெக்ட் தா நம்மளு ரொம்ப செல்லம் குடுக் கூடாது புள்ள பெருசாயிட்டு வருது அப்டிங்கறது
ஆமா ஆமா இப்ப கொஞ் தெரியுது கஷ்டப்பட்டு பாப்பா வள வளக்குறோ அப்படின்னு சொல்லிட்டு நா சொல்லுவே சமாளிக்கவே முடியறதில்லயா ப்பா அப்படின்னு சொல்வே அதுக்கு நாங்களு அப்டிதா வளத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ அவர்க்கே தெரியுது இல்ல நிஜமாவே சமாளிக்க முடில எப்ப ஊருக்கு போற நீ அப்டின்
ம் செரி செரி செரி ம்
நைட்டு நைட்டு சமச்சிட்டீங்களா
அ நைட்டு இனிமேல் தாண்டா செய்யணு நீ நாங்க தோசை ஊத்தலான்ட்டு இருக்கோ அப்றோ
நாங்க இன்னிக்கு தோச மாவு இல்ல தோச மாவு இல்லாத காரணத்தால் நாங்க வந்து சப்பாத்தி செஞ்சோ இன்னைக்கு
நானு அந்த வேலைையெல்லா பண்ணுவே மாவு அரைக் கெள்விட் கஷ்டப்பற்றாலு சரி இன்னைக்கு ஒரு நாள்
ஆ என்னன்னா இப்போ சப்பாத்தி செஞ்சா நறைய பேர் நறைய பேர் இருக்காங்கல்ல சப்பாத்தில்லா கஷ்டப்பட்டு தோச சுட்டுனே இருக்கணுமா அதனாலயே டயர்ட் ஆயிடுவோ செரி பாப்பா மோஸ்டா பாப்பா இருக்கர்தனால இட்லி தோசை அது மாரிதா போடுவோ நைட்ல பட் இப்ப வேற வழி இல்ல மாவு போடல வெளிய மழை பெய்யுது வெளியவு அரைக்க முடியாது செரி அதுனால இன்னைக்கு சப்பாத்தியே கஷ்டப்பட்டு சுட்டுர்லா அப்டின்ட்டு முடிவு எடுத்திருக்கோ மதியனோ வச்ச குழம்பெல்லா இருக்கு வெறு இது மட்டு சப்பாத்தி மட்டு தேய்க்கணும்ங்க
போட்ட போது ஓகே ஓகே நாங்க வந்து ரெண்டு நாள் முன்னாடிதா ஒரு ரெசிபி ட்ரை பண்ணோ கோதும பரோட்டா ட்ரை பண்ணோ ஆ ஏ வெளில வாங்கணு நம்ம வந்து அ நம்மலே செஞ்சு பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அ செஞ்சோ நல்லா இருந்துச்சு நம்ம கடையில வாங்கற மாரியே இருந்துது அது வந்து மைதா யூஸ் ஸ் பண்ணனும் இது கோதுமதான அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் அது அவுங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அடிக்கடி செய்யுங்க அப்படின்னு வேற செய்யறது ஓகே தான் ஆனா அது ரொம்ப ரொம்ப நேரம் வேல வாங்குற மாரி
ஆமா ரொம்ப நேரம் இந்த சப்பாத்தினால ரொம்ப நேரம் வேல வாங்கணும் ஆ ரெண்டு சாப்புறது ரெண்டு மூணு தா இருக்குங்க ஆனா அதுக்கு மாவு பெசையனு நிக் க்கணு தேய்க்கணு அப்பா டயர்ட் ஆய்டும் செரிங்க அக்கா நானும் அப்புறமா பேசுறேன்
ஆ செரிடா
ஆ பாய்க்கா
ம் பாய் ம்
அ